ஹலோ
ஹலோ ஹலோ
கேக்குதா?
விட்டு விட்டு கே க்கு தா அப்டிதா கேக்குது.
இப்ப கேக்குதா?
ஆ கேக்குது.
கேக்குதா?
கேக்குது கேக்கு து
சேரி சேரி
ம் அப்புறோ குண்டம்மா கால் பண்றாளா?
அது எங்க கால் பண்ணுது? உனக்கு கால் பண்ணுதா?
ஆ நேத்து நா பண்ணிருந்தே. மெசேஜ் பண்ணியிருந்தே.
பண்ணிட்டு
பண்ணிட்டு சும்மா பேசிட்டு வச்சுட்டே.
ம்
ம்
உங்னொண்ண மெசேஜ் பண்ணிருந்தது
ஆ என்ன சொல்லுச்சு?
என்ன சொல்ச்சு? ஆ எப்டி இருக்கே அப்டின்னு
ஆ அப்பறோ
அப்புற என்ன பிளாக்தா.
ஆ சொல்லுச்சு யாங்கிட்ட வந்து சொல்லுச்சு. நா ஒரு வார்த்ததா சொன்னே நா ஒரு வார்த் ததா சொன்னே அதுக்கு ரிப்ளை யே பண்ணாம என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டா அப்டின்னா. அப்ப நா சொன்னே உங்களுக்கு தேவதா எதுக் எதுக்கு மெசே ஜல்லா பண்றீங் க அப்டின்னு அதுக்கப்றோ நீங்கல்லா அவளுக்கு மெசேஜ் பண்றதே வேஸ்ட்டு. உங்கள யார் அவள்ட்ட போய் பேச சொன்னா? நீங்க எக்ஸ் அவ பேசுவான்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்டின்னே.
ம் அப்ப என்ன சொல்லுச்சு?
அதுக்கப்றோ ஏ என்னாச்சு எதுனால அப்டினாங்களா. எல்லா நீங்க பண்ண வேல அப்பிடி அப்டின்னே.
ம்
அப்றோ அது செரி அப்டின்னு சொல்லி போயிட்டாங்க. ஹலோ
என்னது?
என்ன சொன்ன?
நீ இப்பவு பேசிட்டுதா இருக்கியான்னு.
அயே நா அன்னைக்கி பேசுனதுதா நீ பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப மேசேஜ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப் பறம் பேசல. செருப்படி வாங்குன மாரி இருந்திருக்கு நீ பிளாக் பண்ணும் போது.
ஏங்கிட்டயே வந்து பாவமா சொல்றாங்க நா ஒரு வார்த் ததா சொன்ன அதுக்கு என்ன சொன்னீங்கன்னு கேட்டப்ப அது சொன்னாங்க இந்த வேர்டுதா சொன்னே அப்டினு அதுக்கு அதுக்குங்கூட ரிப்ளை பண்ணாம பிளாக் பண்ணிட் போயிட்டா அப்டின்னு உங்களுக்கு தேவதா உங்கள யாரு மெசேஜ் பண்ண சொன்னா? நீங்க பண்ண வேலக்கி இதல்லா உங்ளுக்கு தேவதா அப்டின்னே. உஹ
இப்ப என்ன பண்ணிட்ருக்கு?
என்னது?
வேலைக்கி போயிட்ருக்கா?
ஆமா அப்டினே ஆமா வேலைக்கிதா போயிட்ருக்கு.
ஐ டி யா?
ஐ டி யா அந்த நாட்ல எங்கடி ஐ ட்டி எல்லா இருக்குமா
எந்த நாட்ல வெளியூர்லயா
ஆமா
தெரிலடி எந்த நாட்லடி வேற கண்ட்ரியா
ஆமா
வேற கண்ட்ரில இருக்கா
ஆமா அதே எல்லா ஃப்ளைட்ல போவாங் கல்ல
ஆ ஆ ஆ
அங்க
ஓ ஏன்டி அங்கன காதடி
எனக்கு தெரியாது அ இப்பதா தெரியி
அங்கன என்னது
இப்பதா தெரியிதா நா ஓன்ட்ட சொன்னென்ல ஃபிதாவே சொல்லிருப்பா குண்டு
போயின் என்னனு
அத்தா அங்கதா இருகாங்கன் நா அன்னக்கி சொன்னென்லடி
கொஞ்ச நாள் போயிட்டு திரும்பி வர மாரி
அதெல்லா ஞாபமில்ல ஆனா சொல்லிருக்கே
ம் அது எப்போ ஒரு வருஷத்துக் முன்னாடி சொன்னதுன் நெனக்கிறே
ஆ எடைல தா சொன்ன ஒரு மாசங் கூட ஆயிட்டில்ல
டி போடி அப்பிடியெல்லா நீ சொல்லவேயில்ல
டீ நா எடைல தாண்டி சொன்னே அதுக்கப்றோ எனக்கு நீங்க தா பொண்ணு பாக்கணு நல்லா சொன்னாங்கன் சொன்னேன்ல
அதல்லா நீ சொன்ன ஆனா இந்த இது சொல்லல
சொன்ன ஒனக்குதா ஞாபமில்ல
அன்னக்கி அன்னக்கி வந்து நம்ம கூட ஒரு புள்ள இருக்குமல்ல குண்டா
அ
அந்த புள்ள வந்து இந்த மாரி ஆ அப்டின் ச இந்த மாரி போயிருக்காமா அப்டின் சொல்லி சொல்லுச்சு அதுக்கப்ற கொஞ்ச நாள் கழிச்சு மட்டு சொல்லிச் சு ஆ வந்தாச்சுன் நெனக்கிறே வந்தாச்சுன் நனக்கிறே கொஞ்ச நாள் போய் மூட்டு வேலயல்லா பழகிட்டு அதுக்கப்றோ வர மாரி ஒரு விசால போயிருக்காங்க போல அப்டின்னு அவ சொன்னா. அப்ப நா வந்தாச்சு இங்கதா இங்கனா அவங்க ஊர்லனு நெனச்சே.
உம் அங்கதா இருக்காங்கனு எ நெனைக்கிற அவங்க சொன்னாங்க இன்யு ஒரு அடுத்த வருஷந்தா வருவ அப்டினாங்க.
அப்பிடியா
அப்பறோ டீ குடிச்சாச்சா?
கேக்குதா?
கேக் குது டீ குடிச்சாச்சா?
ஆ இப்பதா சாப்படவே செஞ்சிருக்கே.
நல்லா ஒடம்பு வரு.
நீ குடிச்சாச்சா?
ஓ குடிச்சாச்சு.
நீ வந்து இந்த தயிர் சோறு தக்காளி சோறு லெமன் சோறு இதெல்லாந்தா வெக்குவியா வேற எதுமே வெக்க மாட்டியா?
வேற என்ன பருப்பு சோறு வப்பே பின்ன ரசோ வப்பே பின்ன கடல சோறு வப்பே இவ்ளாதா தெரியு பருப்பு சோறு தயிர் சோறு தக்காளி சோறு புளி சோறு லெமன் சோறு அவ்ளவுதா
ம்
உனக்கு என்ன சோறு வக்கிறது
ஏதா படிக்கலாமல்லடி?
ஐய
ஏண்டி நீ வந்து நீ மிஸ் மிஸ் பண்ணி காலேஜ் லைஃபே போலயே நம்ம அப்டின்னு சொல்லி மிஸ் பண்ணிற கூடாது கடைசியில.
பரவால்ல.
என்னமோ பண்ணு சொல்லதா முடியு.
ம் இது நீ மெஹந்திக்லா சேந்தயா?
அதா சேந்த அதுக்கப்புறோ என்னது ஒரு பத் பத்து நாளுக்கு நடத்துறோ அப்டி இப்டினுலா சொன்னாங்கல்ல அதுல எல்லா ஒண்ணு சேர்ல நீ சேந்தியா அ துல?
ஓ முந்நூத்தம்பது ரூவா.
நீ சேந்தியா காஸ் கட்டி?
ம் அதுல நெறைய ஆப்ஷன் இருந்துச்சுல்ல நெறைய வேல?
ஆமா.
அதல வன்ட்டு ஹென்னா ஈவண்ட் குடுத்துருந்தே. அஞ்சு நாளைக்கி முந்நூத்தம்பது ருவா.
ஆ நெட்டு சொல்லித் தந்தாங்களா?
எங்க ஒரு நாள் கால் பண்ணாங்க அ ப்றோ இது நான் ஆல்ரெடி போட்ட டிசைனு இருக்கல்ல
ஆ
அது வன்ட்டு பி்க் இருந்தா அனுப்புங்னாங்க அனுப்பி குடுத்தே. அப்போ நல்லாதா போடுறீங்க அப்டின்னாங்க. அப்புறோ இந்த யான பேபி ஷவருக்கெல்லா ஆ கொழந்த பொம்மயெல்லா வரைவாங்கல்ல
ஆமா
அதெல்லாம் வரை தெரியுமானு கேட்டாங்க அது தெரியாதுன அப்ப சேரி பா இனியும் கொஞ்ச நாள் இருக்கல பழைய தர நாங்க அதுக்கப்பறம் ஒரு சாட்டுல வன்ட்டு ஆஹ் அந்த பேபி ஷவரோடது கல்யாணத்துக்கு போட்டு கொடுப்பாங்கல்ல
ஆஹ்
அந்த மாரி வரைஞ்சு அனுப்புங்க நாங்க அனுப்பி கொடுத்தேன் கரெக்டா இருக்கு நல்லா இருக்குன்னு நாங்க அதுக்கப்பறம் நேத்தும் இன்னைக்கும் கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாங்க கேட்டா டவர் இல்ல கரண்ட் இல்ல அப்படிங்கறாங்க அஞ்சு நாள் கழிச்சு சர்ட்டிபிகேட் அனுப்புவேன்னு நாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல
அந்த யானையெல்லாம் வரைஞ்சு சொல்லி தந்தாங்களா
ஆஹ் ஏஹ் இப்ப வந்துட்டு பேபி ஷவரோட கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு இனி இன்னைக்கு வந்துட்டு யானையோட சொல்லி தருவான் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு
பேபிஷவரோட என்னது டி
அதான் பேபிஷவர்னா அஹ் குழந்தை வரையறது கம்மமிங் சுண்ணு போடுறது அதெல்லாம் இருக்கும்ல
குழந்தையல்ல வரஞ்சியா
ஆமா சேரி அப்பறம் கூப்பிடுற ஒரு நிமிஷம்
ஆஹ் சேரி